கம் தோழி
வணக்கம்
உணவு சாப்ட்டீங்ளா நீங்க
ஆ சாப்ட்டுட்டே என்னா எப்பொழுது ஒரே மாதிரி சாப்பாடா இருக்கு ஒரே அலுப்பா இருக்கு எதாவது புதுசா செஞ்சா தேவலா அப்டிங்கிற மாதிரி இருக்கு
ஏ அப்டி சொல்றீங்க என்ன சாப்ட்டீங்க அப்டி
இன்னைக்கு நா சாம்பார் தா வழக்கமா சாம்பார் புளி குழம்பு இதே மாதிரியே போயிட்ருக்கு எனக்கு வெரைட்டி ரைஸு இல்லன்னா ஒரு மாதிரி வித விதமான டின்னர் ஐட்டம்ஸ்ல நல்ல வித்தியாசமா சாப்ட்டா ரொம்போ பிடிக்கு அதா நானு அப்டியே யோஸ்ச்சுட்டே இருக்கே இன்னைக்கு நைட்டு என்ன செய்லா அப்டினு
வெரைட்டி ரைஸ் உங்களுக்கு புடிக்குங்களா வெரைட்டி ரைஸ்ல என்ன மாரி சொல்றீங்க எலுமிச்ச இந்த மாரி எலுமிச்ச சாதம் இந்த புளி சாதம் தக்காளி சாதம் இந்த மாரி சொல்றீங்ளா இல்ல ய வெஜிடேபிள் ரைஸ் இது மாரி சொல்றீங்ளா
ஆ நீங்க சொன்னது போல புளி சாதம் அது எனக்கு புடிக்கு புளிசாதமே வந்துட்டு நா எப்படிதா செஞ்சாலு இந்த அன்னதானத்து எல்லா குடுக்குறாங்கல்ல கோயில எல்லா அந்த மாதிரி எனக்கு வ ரவே மாட்டுது வீட்ல செய்யும்மோது அது நீங்க எப்டி வந்த புளித்தண்ணி வெப்பீங்க
புளி கரைசல் பாத்தீங்ன்னா அ எளிதான முறையில் செய்யிலா அ ரொம்ப கஷ்டோல இல்ல ஒரு பத்து நிமிஷத்துலே தயார் செய்து அது சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல குடுப்பாங்கில்லைங்ளா அது மாரிதா இருக்கு நா உங்களுக்கு அதோட ரெசிபி எப்டின் சொல்றே உங்களுக்கு புளிக்கரசல் இருக்கு இல்லைங்ளா இது வந்து ட்டு கொஞ்சோ நீங்க எடுத்து வெச்சுக்கோங்க புளிக்கரைசல் வந்துட் டு ஒரு லெமன் சைஸ் புளிய வந்துட்டு நீங்க ஊற வெச்சு எடுத்து வெச்சுக்கோங்க
சரிங்க இது வந்து ஒரு படி சாதத்துக்கு சொல்றீங்க அப்டிதான
ஆமா ஒரு படி சாதத்துக்குதா
ஓ சொல்லுங்க
அதே மாரி இந்த வே வேர்க்கடல இருக்கு இல்லிங்ளா வேர்க்கடல எடுத்து வச்சு க்கோங்க தோல் இல்லாத வேர்க்கடலே வேணு ஆ அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு மசாலா மாரி செய்வோ அத செஞ்சிட்டு அந்த பொடிய போட்டாதா அதுக்கான ஒரு அந்த ஒரு தன்மையு டேஸ்ட்டு கெடைக்கு அது என்ன மாரி செய்ணு அப்டின்னா கடல பருப்பு இலுக்கு இல்லங்ளா கடல பருப்பு உளுத்த பருப்பு ஆ ஜீரகம் மெளகு அ வெந்தயம் கடுகு இதெல்லாமே போட்டு ஆ ஒரு கடாயில வந்துட்டு எண்ணெ எதுவு ஊத்தாம சாதார்ணமா நம்ம அத வதக்கி அ வாட்டி எடுக்கணு எடுத்ததுக்கப்பறமேட்டு அதுக் கொஞ்சொ ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு அரெக்கெணு அரஷ்ட்டா இது ஒரு நமக்கு ஒரு பொடி மாரி தயாராய்ரு ம் அடுத்து பாத்தீங்னா இன்னொரு கடாய் எடுத்துட்டு அதுல வந்துட் டு எண்ண ஊத்திட்டு கடுகு கட ஆ அதே மாரி கடல பருப்பு வேர்க்கடல இத எல்லாமே சேத்து நல்லா வருத்துக்கணு இதோட வந்துட்டு ஆ இந்த காஞ்ச வரமெளகா இருக்கு இல்லைங்ளா வர மொளகா அப்பறொ வந்துட்டு கருவேப்புல இதையு கிள்ளி நம்ம போட்டுக்கொணு போட்டுட்டோ அப்டின்னா ஆ தயாராய்ருங்ளா அதுக்கப்றமேட்டு அதுல வந்துட்டு கொஞ்ச பொடி சேத்து ஆ கெளரி விட்டுட்டு அதுக்கப்றொ இந்த புளிக்கரசல சேத்து நல்லா கொதிய விடணு இதோ இதுல வந்துட்டு நமக்கு தேவையானளவு உப்பு சேத்துக்கணு எடைல சேத்துட்டோ அப்டின்னா ஆ இந்த மாரி புளியோதரைக்கான அந்த புளி கரசல் தயாராய்ரு இதுல வந்துட்டு நம்ம சூடான ஆ மெதமா வடிச்ச ஒரு சாதத்த வந்துட்டு கொட்டி கெளறி ஆ அத்தேவையான உப்பு போட்டு சாப்டோம்னா அது அருமையா இருக்கு நீங்க இது முயற்சி பண்ணிப் பாருங்க ஒரு முற
நிச்சயமா நீங்க சொன்னதுல வந்து நா அந்த மசாலா பொடியில வந்து நான் ஜீரகம் மிளகு போட்டதில்ல செஞ்சு பாக்குற அதே மாதிரி அந்த சாதம் புளி சாதம் வந்து ஒன்னோட ஒண்ணு கிளறும் போது சாதம் ஒட்டாம வரணுன்னா நாங்கன்னா பண்ணுவோன்னா வடிச்ச சாதம்யிரில சிறிது நேரம் வந்து ஒ ஆற வச்சுடுவோ சாதத் த ஆர வச்சி அதுல நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஊத்திட்டு அத ஒரு கிண்டு கிண்டிட்டு அதுக்கப்றொ புளிக்கரைசல் விட்டோம்னா சாதம் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வருன்னு எங்க அம்மாலா எனக் கு சொல்லுவாங்க அது உண்ம தான
கண்டிப்பா அது மாரி செய்றது நல்லதுதா ஏன்னா சுவையு அதிகரிக்கு ந நல்லெண்ண சேக்கம் போது அதே மாரி சாதமு ஒட்டாம வரு
அ இந்த புளிசாதன்னாலே எங்க வீட்ல இரண்டு வகையான துவையல்கள் தா நா அதாவ்து மத்தப் பொடி வறுவல் பொறியெல்லா செய்றத விட துவயல் வகைகள் நீங்க
புரியல என்ன சொல்றீங்கனு
பருப்பு துவையல் செஞ்சு சாப்ட்ருக்கீங் இந்த புளிசாதத்துக்கு தொவையல்னா ரொம்
பருப்பு தொவையல் சொல்றீங்ளா எனக்கு ரொம்ப புடிக்கு அந்த தொவையல் ஆனா எனக்கு செய்முறை தெரியாது
அ நா எங்க வீட்ல எப்டி செய்வோன் சொல்ற நீங்க கேட்டுக்கோங்க பருப்பு இருக்குல்லங்களா அது கடல பருப்பா இருக்கட்டும் இல்லன்னா பாசி பருப்புன் சொல்வாங்கல்ல பைத்தம் பருப்பு இது ரெண்டுல எதுவா இருந்தாலும் பரவால்ல நான் பைத்தம் பருப்புக்கு நான் சொல் சொல்றே அந்த பைத்தம் பருப்பு இருக்குல்ல அத வந்துட்டு ஒரு வானலியில போட்டு வருத்து எடுத்தோங்க என்னெ வந்து அ ஒரு அ அர தேக்கரண்டி அளவுக்கு ஊத்துனா போதும் ரொம்ப வேண்டா அதோட நிறம் மாறுனதுக்கு அப்புறமா ஒரு மூன்று நான்கு வரமிளகாய் போட்டுட் ட்டு அதோட அடுப்ப ஆஃப் ஃபண்ணிடுங்க அது ஆறனதுக்கு அப்புறோ இப்ப வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பருப்பு போட்ருக்கம்னா ஒரு அதுல பாதி அளவுக்கு தேங்காய் போட்டா போதும் ஏன்னா தேங்காய் நம் ப அதிகமா சேத்தம்னா அந்த துவையலோட ருசி தேங்காய் தொவையல் மாதிரி ஆயிடும் பருப்போட ஸ் சுவை தெரியாம போயிடும் அதனால குறைஞ்ச அளவ தேங்காய் தேங்காய் துருவல சேத்துட்டு பூண்டு உரிச்சுட்டு அத வதக்காத பச்ச பூ ஒரு அதுக்கு இருக்கும் ஒரு ரெண்டு பல் பூண்டு சேத்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நம்ம மிக்சி சாப்ட வேண்டியதுதான் அந்த துவையல் வந்து புளி சாதத்துக்கு ரொம்பவே நல்ல இருக்கும்
வேற என்ன தொவையல் செய்வீங்க
நாங்க பெரும்பாலும் இது செஞ்சிருக்கோம் அப்புறம் எள்ளு துவையல் செஞ்சு சாப்புடுவோம் அது ஒரு சிலருக்கு புடிக்குமா என்னனு தெரில ஆனா எங்க வீட்ல எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும்
எப்புடி செய்யுறது எள்ளு துவையல்
எள்ளு துவையல் வழக்கமான செய் முறைதா எள்ள வந்துட்டு ஒரு கடாய் டில வச்சுட்டு மிதமான வெப்பநிலையில வச்சுக்கணும் எண்ணெய எல்லாம் ஊத்தக்கூடாது வெறும் கிடா எள்ளு போட்டுட்டு டு நம்ப இருக்கணும் வெப்பம் அதிகமா பாத்துரத்த உட்டு வெளில செதறி விழுந்துடும் அதனால
ம்
கொஞ்சமா வந்து மீடியம் ஃப்ளேம்னு சொல்லுவாங்கல்ல குறைஞ்ச வெப்பநிலைல வைத்து அந்த எள்ள வந்து கிண்டனும் அது வெடிச்சு அவுந்ததுக்கு அப்புறமா ஒ நல்ல வாட வரும் அதோட நிறுத்திட்டு அதுல வந்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஒரு இரண்டு இல்லன்னா மூன்று மிளகாய் போட்டு தேங்காய் துருவல் சேர்த்து உப்பு சேர்த்து அரைக்க வேண்டியத்தா ஆனா எள்ளு துகையல்ல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பு ளி சேர்க்கணும் என்னா ரொம்ப கசப்பா தெரியும் எள்ளுத்துவையல் இப்ப ஒரு கிண்ணம் எள்ளு சேக்குறீங்கன்னா ஒரு சின்ன ஒரு உ உருண்டை அளவு இழந்த உருண்டை அளவுக்காவது நம்ப வந்து புளி சேர்த்தாதான் அந்த கசப் ப்போ சுவை தெரியாம இருக்கும் ஸ்நாக்ஸ்ஸு இல்லன்னா நைட்டு் டின்னருக்கு ஏதாவது ஒரு சொல்றீங்களா
அ ஈவினிங் ஸ்நேக்ஸ்ஸுக்குங்களா
ஆமா ஏதாவது ஸ்
நைட் டின்னர் ரெசிபிஸ் சொல்றீங்களா
ஆ நிச்சயமா சொல்லுங்க எனக்கு நைட்டு என்ன செல்ற செய்யிறதுன் தா உங்கள்ட்ட முதல்லே கேட்டேன்ல்ல
அ உங்களுக்கு வந்துட்டு என்ன மாரி புடிக்கும் சப்பாத்தி தோச வகை அதே மாரி இந்த உப்புமா அந்த மாரி எது புடிக்கும் உங்களுக்கு
எனக் சப்பாத்தி ரொம்ப புடிக்கு அதுல வந்து ட்ரை சப்பாத்தி எண்ண ஊத்தாம சும்மா வெறும்மனே தோச கல்லுல போட்டு பக்கத்துலே பெரட்டி பெரட்டி போட்டு எடுத்தா தன்னால உப்பலா வருல்ல பூரி மாதுரி அந்த சப்பாத்தி ரொம்ப புடிக் கு ஆனா அதுக்கு சைடிஷ் எதாவ்து ஒரு நல்ல ஒர் ரு சுவையானது எதாவ்து சொல்லுங்கள
அ சப்பாத்திக்கு பாத்திங்னா தக்காளி தொக்கு தெரியுங்ளா தக்காளி தொக்கா சாப் அ நல்லாருக்கு நல்ல ஒரு சுவை குடுக்கு தக்காளி தொக்கு வந்துட்டு எப்டி செய்ணு அப்டினா கடைல வந்துட்டு எண்ண ஊத்திட்டு கடுகு போட்டுக்னு அ அந் பர பட்டம மிளகா இருக்கு அப்டினா அதுவு நீங்க சேத்துக்லா
அ சேத்துட்டு அதில பாத்திங்னா வெங்காயோ சிறதளவு சின்ன சின்னதா க நறுக்கி க அது போடணு அதுக்கப்ற தக்காளி சிறிது எவ்ளோ சின்ன சின்னதா நறுக்கி போடணு இது ரெண்டு நழ் அ நறுக்கி போட்டுட் டு நல்லவ் அ வதக்கணு நல்லா வந்துட்டு அது மசீர அளவுக்கு வதக்குணு வதக்குனதுக்ககு அப்றோ உப்பு மஞ்சத்தூள் மிளகா தூள் அ இது மட்டு போட்டுட்டு அ நல்லா கிரேவி மரி வரு திக்கா திக்கா வந்ததுக்கு அப்றோ ஒரு அதுக்கு தேவயான அளவு தண்ணி உப்பு இது ரெண்டயு சேத்து அ நல்ல கொதிய விட்டம்னா நல்ல மைய அது வந்துட்டு ஒரு அ கிரேவியா வந்துரு அது வந்துட் நீங்க சாப்பாத்தியோட தொட்டு சாப்ட்டீங்ன்னா அருமயா‌ இருக்கு
நியமா நா ட்ரை பண்ணி பாக்குற அதே மாத்ரி சில நேர்த்துல அடை செஞ்சி சாப்புடுவ அந்த உ சொல்லுவாள்ல அது சாப்ட்ருக்கீங்ளா அது ரொம்ப நல்லாருக்கு நா உங்ளுக்கு நா சொல்ல
கண்டிப்பா சொல்லுங்க
அ ஒருப்படிக்கு என்ன பண்ணோனா நீங்க நைட்டு சாப்பாட்டுக்கு செய்ய போறீங்க அப்டினா இப்ப ஏழு மணிக்கி செய்ய போறீங்கனா ஒரு அஞ்சு மணி வாக்குல வந்துட்டு பச்சர்சி இருந்தா பச்சரிசி ஊற போட்டுக்கலா அப்டி இல்லனா வீட்ல நம்ம சமையலுக்கு பயன்படுத் துற புழுங்கல் அரிசியே வந்துட்டு தேவையான அளவு ஊற போட்டுக்குங்க இப்ப ஒரு டம்ளர் அரிசினா அர டம்ளர் வந்து கடலை பருப்பு ரெண்டு தனி தனியா ஊற வச்சிற்னு அத ஊற்னதுக்கு அப்றோ நீங்க செய்யற்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த மிக்ஸ நம்ப அரச் சா போது ஏன்னா அந்த மாவு வந்து புளிக்க கூடாது அந்த அரிசி மாவு அந்த அரிசி ஊறவித்த கடலை பருப் பு இதுல‌ நீ மிக்சில போட்டு அடிச்ட்டு இய வந்ததுக்கு அப்றோ அதுக்கு வரமிளகாய் ரெண்டு மூணு போட்டுப்ப அத ஒரு சோம்பு சேத்து ஒரு அடி வச்சு மிசிலேருந்து எறக்கிடு வ ஏன்னா அது அ மக்சி கிலே போட்டு அடிச்சன்னா நல்ல கார இருக்குக்குங்குறதுக்காக அத அரச் சி ஒரு பாதத்துல மாத்திட்டு தனியா வந்துட்டு சே தேவையான அளவு வெங்காயம் கருவேப்பிலய சின்ன சின்னதா நறுக்கி கருவேப்ல ய ஏ நறுக்கி போட்றோன்னா எல்லாத்தயு கலந்து வரு எல்லாமு வாஸ் சமாருக்குங்குறதுக்காக சின்ன சின்னதா கருவேப்லய நறுக்கி போட்டுட்டு வெங்காய போட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் நறுக்கி நறுக்கி போடுவோ ஏன்னா கொஞ்சோ காரமா இருந்தா அடை வகைகள்ல்லா நல்லாருக் இருக்கும் அப்டின்ட்டு இது போட்டு ஜீரகம் வந்து ஒடைக்காம முழுசா சேத்துடுவே ஜீரகத்து கொஞ்சோ நாலஞ்சு அள்ளிப் போட்டுட்டு அந்த மாவு எல்லாத்தையு ஒன்னா கிண்டிட்டு அது தோசை மாவு பக்குவத்துல வச்சு வழக்கம் போல தோசை கல்ல தான் நா ஊத்துவே அது இன்னும் நல்ல கிரிஸ்பியா இருக்கணும் இல்ல நமக்கு டேஸ்ட்டா இருக்கணு அப்டின்னு நீங்க நெனைச்சீங்கன்னா அதுல கொஞ்சமா கடலை மாவு இருக்கும்ல
ஆம்மா
கடல மாவு கொஞ்சம் அதுவா வச்சி நல்ல தோச மாதிரி நல்ல மொறு மொறுணு இருக்கும் குக்கரி செலவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்ல மாவு கலக்கிட்டா போதும் இதெல்லா
கண்டிப்பா தோழி நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நா இன்னைக்கே போய் செய்யுறே சேரீங்களா நன்றி